ஹலோ ஆ வணக்கம் தோலா சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹலோ கேக்குதா ஹலோ வணக்கம் தோழா சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா சொல்லு தோழா நீங்கதா சொல்லனு என்ன டாபிக் பேசலா என்ன ஒர்க் பண்றீங்க
நா வந்து ஐ
ஹலோ கேக்குதா ஆ சார் ஐடி ஐடி பிளாக் தண்டா நா வந்து கேப் டிரைவர்
சொ
கேப் ஓட்டுருக்கே ஆட்டோ ஆமா ஒர்க்கெல்லா எப்பிடி
ஆட்டோ ஓட்றீங்களா
ஆமா தோழா
ஓகே ஓகே அது எப்பிடி பிஸ்னஸ் எப்பிடி போதா கரெக்டா நல்லா போதா
அப்பிடி இல்ல தோழா ஒரு நாளைக்கு ஒரு மாரி இருக்கு அது ரேப்பிடோ ஓல அது மாதிதா நம்பளுக்கு ரெகுலர் சவாரி ஒன்னு ரெண்டு இருக்கு அது ஒட்னா ஒரு நாளை கட் ட்டுபடியாகு டெய்லியு எங்களுக்கு அந்த ராப் இப்பிடி ஓலா பேஸ் பண்ணிதா இருப்போ அது இல்லன்னா கை சவாரி யாரு இப்போ லோட்டுக்கெல்லா வந்து ஆட்டோ சவாரி கேட்கமாட்டாங்கல்ல ல்லா இப்ப ஆப் மூழியமா ஆயிடிச்சி அந்த ஆப்ல நம்மளுக்கு வரத வச்சிதா ஆமா அந்த ஆப்
அப்ப மூனு ஆப்பு அந்த மூனு ஆப் அப்ப ஆ ரேபிடோ
நாலு ஆப்பு நா நாலு ஆப்பு நாலு ஆப் இருக்கு ரேபிடோ ஓலா ஊபர் நம்ம யாத்திரை ஏன்னா ஒரே ஆப் வச்சி ஓட்ட முடியாதுல்ல நாலஞ்சி ஆப் இப்போ இதுல வரலன்னா இதுல வர்லனா அதுல ஓட்டுவோ அதுல வரலனா இதுல ஆனா இப்போ அதுல கூட கிலோமீட்டர்ஸு அதிகமா இருக்கு பிக்கப்பு அதிகமா இருக்கு அது நம்ப தண்டு கிலோமீட்டர் மூனு கிலோமீட்டர் பண்ணியிருப்பாங்க நாங்க போய் பிக்கப் பண்ணுவோ அதுக்கேத்த அமௌண்ட் இருக்காது அதுல
ஓகே ஓகே அதுலியு உங்களுக்கு வந்து அவுங்க தர மாட்டாங்களா சேலரி எதா போட மாட்டாங்களா இந்த ஆப் மூழியமா
அந்த மாரில்லா கெடயாது தோழா இது இப்போ நம்ம சவாரி பேசஸ் தா அவுங்க கமிஷன் பேசஸ் பண்ணுவாங்க
ம் ம்
ஆட்டோல அவுங்க கமிஷன் பேசஸ் பண்ணுவாங்க நா நாங்க வந்து அவங்களுக்கு டெய்லியு ஒரு எண்போரா ரீசார்ஜ் மாரி இப்ப நம்போ மொபைல் ரீசார்ஜ் காலி ஆயிடிச்சி எம்ட்டி பண்ணுவோ அந்த மாரி அந்த மாரி பண்ணோ ஆ நம்போ அது ஒதா ஒரு நாள் விட்டோனா கூட ஐடி பிளாக் பண்றுவாங்க
ஆ
ஒரு நாள் டெய்லியு நாங்க கால எழுந்தோனே நா ரீசார்ஜ் பண்ணு
ம்
யாரும் மக்கள் வந்து யாரு வெளிய வந்து ஆட்டோ கேக்கறது இல்ல ஆ வீட்டுக்கிட்டேனா மொபைல் வச்சி பண்ணிறாங்க ஆமா அம்மா அம்
ப்புடுவாங்க ஏனா எவ்ளோ அதிகமா கேப்பீங்க உன்னு யாரு தெரியாது இல்ல எல்லாரு நெறைய பேர் அப்டி இருக் க்கமாட்டாங்க ஆ ரீசன்ட்ஆ ரீசனபிளா ஃபிரைஸ் சொல்லமாட்டாங்க நெறைய பேர் வந்து எப்பிடி நம்ப ஒரு ரெண்டு கிலோமீட்டர் எவ்ளோ இருக்கு அந்த மாரிலா இருக்காது கொஞ்சோ அதிகமா சொல்லிடுவாங்க அப்ப அதனால நெறைய மக் மக்கள் வந்து அ எல்லா ஆட்டோவு ஒரே மாரிதா அப்டின்னு நெனச்சிப்பாங்க
இப்ப ரேபிடோ ஓலோலா ஒன் ஃபிப்டி காட்னா ந நாங்க போம்போது ஒரு பத்து ரூபா போட்டு கேப்போ இப்ப எங்க இப்போ நெறிய ரேட்ல்லா ஆயிடுச்சுல்ல அது இருக்ல்ல ஒங்க ஜாப் எப்டி
இங்க வந்து ஃபுல்லா ஆமா அது வந்து ஃபுல்லா சிஸ்டம் ஒர்க்
இப்போ நீங்க கால்ல போய் உக்கான்டீங்கன்னா ஈவினிங் வரைக்கு லன்ஞ்ச் பிரேக் பிரேக் அவ்ளோ தானே
அவ்ளோதா அது வீடு வேல இவ்ளோதா இந்த தா ஓடிட்டு இருக்கு
ஓகே
ஆனா அதுல ஃபுல்லா பிரைன் தா தேவப் ஆம் ஸ்ட்ரெஸ் ஆயிடு நம்பது ரொம்போ ஒரே எடத்துல உக்காந்துட்டு இருக்கணு அதுவே வந்து நெறைய பேர் கிட்ட நம்ப அவ்ளோ இன்வால்வ்மெண்ட் ஆவ முடியாது ஒரே எடத்துல உக் மீதி எல்லாத்தையு பண்ணு
ஆனா இங்க ஆ டா ரொம்ப மந்த் மந்த் என்டு உங்களுக்கு ரொம்ப பிரெஷராகுமே அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணலனா ஹலோ ஹலோ கேக்குதா அதா மந்த் என்ட்டு நீங்க ரொம்ப பிரஷரா இருக்கு டார்கெட் அச்சீவ் பண்லனா ஏன்னா நா நா இந்த ஃபீல்டுக்கு வந்து ஆட்டோ ஃபீல்டுக்கு வந்து அஞ்சு வருஷோ ஆகுது இதுக்கு முன்னாடி நா சென்னைல ஒர்க் அப்ப அந்த மாளிக எல்ல மால்ல ஒர்க் பண்ணிருக்க எசமான்ல எங்களுக்கு டார்கெட் வப்பாங்க
ம் ஹ்ம்
அந்த டார்கெட் அச்சுவ் ஆவலனா அந்த ஒரு பத்து நாளு ஏ அச்சிக்கோ அவள எதுக் அச்சிகோ அவள அதேதா
ஏ எல்லா பண்ணுவாங்க டீம் லீட்ல இருந்து எல்லா மேனேஜர் எல்லா வந்து மே கேப்பாங்க இப்ப அவ்ளோ எடுக்காதுலே அவ்ளோ எம்மா
ஓகே ஆனா அச்சீவ் பண்டேன்னா உங்களுக்கு இன்சென்டிவ்லா இருக்குல்ல
ஆ இருக்கு
ம் ஓகே அ அது மந்த்லி சேல்ரி உங்களுக்கு என்ன வரு
சேல்ரி அந்த அளவுக்கு ஒன்னு வராது நம்மளுக்கு ஒரு ஐம்பது வரு அத வச்சு வீடு ஊரு
ரெண்டல் இருக்கு எல்லா பாகணு நீங்க இங்க இங்க ஸ்டே பண்ணிருக்கீ யா இல்ல வீடு எங்கேயே இருக்கா லோக்கல்லயே
எனக்கு ஊருல வந்து
ஓகே அப்போ அப்போ நீங்க இங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரூம் ரென்ட்டு சாப் பாடு பத செலவு ரொம்போ ஃபேமிலிய மெயின்ட்டன் பண்ண ரொம்ப இதாவும்புள்ள
அம்மா கல்யாண வேற பையன் ஸ்கூலு எல்லாமே மேனேஜ் பண்ணணு
ஆமா அந்த இதுக்குல்லா நம்ம சர்க்குள்குள்ள கொண்டு வரனு
ம்
நானு ஒரு நாளைக்கு ரெண்டாயிர ரூபா ஓட்டுவ தோழா ஓட்னாதா
ஆமா அப்பதா உங்களுக்கு கரெக்டா இருக்கு ஏன்னா இந்த சென்னை இந்த மாதிரி சிட்டில எல்லா கண்டிப்பா இருக்க முடியாது இந்த அளவுக்
எங்க காஸ்ட் ஆஃப் லிவிங் எக்ஸ்பென்சிவ் இதே ஊர் சைட்லா போனிங்கனா உங்களுக் ல்லோ லோ ஆயிலு காஸ்ட் ஆப் லிவிங் எப்டி வீட்டு இருந்துட்டு ஒதும்புனாலே எட்டாயிர ரூபா பத்தாயிர ரூபா சொல்றாங்க
ம்
இந்த இது இது உங்களுக்கு அங்க இங்க ரூம் ரெண்ட்லா எப்டி இருந்துத் தோழா
இங்கன்னா நா இருக்க வேண்டியது பத்தாயர்ருபா அலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ